ஹலோ ஹலோ ஹலோ வணக்கம் சிஸ்டர்
தோழர் நல்லா இருக்கீங்களா
வணக்கம் சிஸ்டர் எப்டி இருக்கீங் ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நால ந நல்லா இருக்கே கேக்குதுங்
கேக்குது சிஸ்டர் சொல்லுங்க கேக்குது கேக்குது சொல்லுங்க சிஸ்டர் கேக்குது எனக்கு நல்லா கேக்குது இல்ல சிஸ்டர் இப்பதா ஒர்க் முடிச்சி நா வேலைய முடிச்சிட்டு வந்தே இல்ல இப்பதா வேலைய முடிச்சிட்டு வந்தே இனிமேதா சாப்பிடணு நீங்க சாப்பிட்டீங்களா
ஓ ஆ நா சாப்பிட்டாச்சு நா ஈவினிங் சாப்படுறதோட சேரி ஸ்பெஷல்ல்லா ஒண்ணு இல்ல சாப்பாத்தி ஈவினிங் தா சாப்பிடுறது‌ ஆ லஞ்ச் சாப்ட்டதோட சேரி நைட்டு சாப்படுறது இல்ல இல்ல இல்ல சாப்பட மாட்டே வந்துரு வந்துரு
எங்களுக்கெல்லா நா நாலா ஒரு வேல சாப்பலனா கூட நா இத ஆயிருவே நைட்டு சாப்பலனா தூக்கமே வராது சிஸ்டர் எப்டி சிஸ்டர் சாப் படாம டயட் கண்ட்ரோல் பண்றீங்களோ
அதுக்கு கண்ணு அப்படியே பழகிடுது ஒன்னு ப பிரச்சன இல்ல அந்த பிரியாணி ஸ்மெல்ல பாத்ததா கொஞ்சோ பசிக்குது ஆமா ஆமா ரொம்ப பிடிக்கு அது மாரி ஏதோ ஒரு நான்வெஜ் அந்த ம்
சிக்கனா சிக்கன் மட்டன் பிடி சிக்கன் பிடிக்குமா இல்ல மட்டன் ரொம்ப பிடிக்குமா பிரியாணியில
ஐயோ மட்டன் எல்லா பிடிக்காது சிக்கன் தா பிடிக்கு அதுவு ஜாஸ்தி கிடையாது ஆமா ஆமா
சொல்லுங்க சிஸ்டர் இந்த சம்ம ஹாலிடேஸ்லா எங்கயாவது போனீங்களா ஃபேமிலியா வெளிய
இன்னைக்கி இன்னைக்கி இல்ல இல்ல இந்த வாட்டி எங்கேயு போல அம்மா உடம்புக்கு முடியாதா ஆயிடுச் கு அம்மாக்கு சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சி அதனால ஹாஸ்பிட்டல தா ஃபுல்லா வெக்கேஷன் எங்களோடது
ஐயையோ அம்மாக்கு இப்ப எப்டி இருக்கு பரவாயில்லையா
ஆ பரவாயில்ல நல்லா இருக்காங்க சுகர் ஜாஸ்தி ஆயிருந்தது ப்ரெஷருமே ஜாஸ் சி அந்தது தல சுத்தி ரெண்டு டைம் விழுந்துட்டாங்க என்னோட அ ஊட் ஊட்டில இருந்து அப்பறோ அம்மாவ இங்க கூட்டிட்டு வந்துட்டு கோயம்புர்ல வச்சு பாத்துட்டு இருக்கீங்க
ஓகே இப்ப அம்மாவுக்கு பரவல
பரவால்ல பரவால்ல நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க அந்த கிளைமேட் கொஞ்சோ சேஞ்ச் ஆந்ததுல
ஓகே கிளைமேட் ஓகே ஆமா கரெக்டு சொல்லுங்க சிஸ்டர் உங்களுக்கு என்ன டிஷ் ரொம்ப பிடிக்கு எது நிறையட்டி சமைச்சு நீங்களே பிப்பேர் பண்ணி நீங்களே சாப்ட்டு இருக்கீங்க அந்த டிஷ் அ பத்தி கொஞ்சோ ஏதாவது ஆ எங்களுக்கு ரெமிடி சொன்னீங்கன்னா நானு எங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாக்கறே
கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு வந்து இந்த கோபி மஞ்சூரியன் சொல்லுவாங்க இல்லீங்களா அ அது எனக்கு ரொம்ப பிடிக்கு
நீங்க ட்ரை பண்ணி பாத்துருக்கீங்களா வீட்ல
ஆ நா ட்ரை பண்ணி நானே சாப்ட்டு நா அது எனக் அதுக்காகவே செய்ற மாரி இருக்கு
ஓ அவனா உங்களுக்காகனா அவ்ளோ ஸ்பெஷலா செய்வீங்க நீங்க சஞ்ச டிஷ் இந்த கோப் மஞ்சூரன் செஞ்சுருக்கீங்களே இந்த டிஷ்ஷ நீங்க வேறயா கொடுத்து ஆ இந்த மாரி கோப்பி மஞ்சுரியன் நா எங்கேமே சாப்டதில்லங்க இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் நா வெளியே சாப்டத விட உங்கிட்ட சாப் அவ்ளவு நல்லா இருங்க அப்டியா உங்கள அப்ரிசியேட் பண்ணிருக்காங்களா வாழ்த்தி இருக்காங்களா
இல்ல இல்ல அப்படியெல்லா வாழ்த்துனது எல்லா இல்ல எல்லா நம்ம ஃபேமிலதா சாப்பிட்றது
அதா சிஸ்டர் ஃபேமிலயே சொல்லுவாங்கல்ல ச் நா இந்த மாதிரி எங்கயோ சாப் சாப்டது இல்ல அவ்ளோ நல்லா இருக்கு
ஆமா ஆமா ஆமா எ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க எங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க
ஓகே ஆ அதா கேக்குறே எ ஹஸ்பண்ட் சொல்றாங்கன்னா அது தாங்க ஃபர்ஸ்ட் ப்ரெபி அதாங்க மொத வாழ்த்து ரொம்ப பெரிய விஷயோ இப்போ ஏ இப்போ எங்க வீட்ல லா ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சாங்கன்னா நல்லா இருந்ததுனா நா கம்முனு சாப்பிடுவே ச் எதுவுமே சொல்ல மாட்டே நல்லா இருந்தா தா அத ஃபர்ஸ்ட் சொல்வே எங்க வீட் இதா தா கேப்பாங்க நல்லா இருந்தா ஃபுல்லா சாப்பிட்றீங்க நல்லா இல்லன்னா நல்லா அதயு கொஞ்சோ நல்லா சாப்டிட்டு நல்லா இல்லன்னு சொல்லீறீங்க நம்மா
எ வீட்ல வந்து அந்த பிரச்சனயே இல்ல ஏன்னா எ வீட்டுக்காரு எதுவுமே சொல்ல மாட்டரு உப்பு இருக்கு ஒரப்பு இருக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு என்ன சொல்லுவாரு பசிக்கு மட் தா சாப்பிட்ணு ருசிக்கு சாப்பிட கூடாதுனு வாரு அதனால எங்க சக்குதா சாப்பிடுவானு சேத்து சேத்து சாப்பிடு ஆமா நானே தா சொல்லுவே என்னங்க ஒண்ணுமே சொல்ல மாட்றீங்க உப்பு இருக்கா காரோ இருக்கா அப்டின்னு நானே என்னோட சமையல வந்து சில டைம் நானே குற சொல்லிக்குவே உப்பு இருக்கா காரம் இருக்கா ஏதோ கம்மியா இருக்கு ஏதோ கம்மியா இருக்குன்னு வாய மூடிட்டு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க எங்க வீட்டுக்காரார் அந்த மாரி அவரு ஒரு இது தனிப்பட்ட முறையில இது மத்தபடி எனக்கு நா கோபி மஞ்சூரியன் ரொம்ப பிடிக்கு நல்லாவு செய்வே அது எ ஆ நாச சொல்றே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு ச சின்ன ஃபேமிலியான மீடியம் இது எடுத்துங்கங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்க பூகோசு சொல்லுவாங்க இல்லலைங்களா பூகோசு வந்து நீங்க மீடியமா எடுத் கத்துக்கலா இல்லன்னா இப்ப நம்ம பெரிய ஃபேமிலி ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிடுறாங்கன்னா ஒரு பெருசா எடுத்துக்கலா எடுத்துட் டு ஒ சின்ன சின்ன ஒரு ச ரொம்பவு சின்னதாவு கட் பண்ண கூடாது ரொம்ப பெரிய பெரிய பீசஸ்ஸா அது துண்டுகளாவு கட் பண்ண கூடாது நீ ஒரு அளவான துண்டுகளா கட் பண்ணி கொஞ்சோ உப்பு போட்டு சுடுதண்ணியில வந்து ஒரு ஒரே ஒரு கொதி வர மாரி வச்சிடணு அதுக்கப்பறோ அத வந்து நல்லா கொஞ்சோ மஞ்சத்தூள் போடணு ஏன்னா அதுல இருக்க பூச்சி அதில இருக்க அந்த ஆமா பூச்சி மருந்தெல்லா அடிச்சிருக் ப்பாங்க இல்லலைங்களா அத அதனால அது அந்த இதெல்லா ந காய்கறிய ஃபுல்லாவே நறுக்கிட்டு அதுக்கப்பறோ சுடு தண்ணியில உப்பு மஞ்சளு போட்டு ஒரு கொதி வந்த உடனே எடுத்து ந வ வ வடிகட்டி அத ஆற வச்சரனு முடிஞ்சா சில்லுன் தண்ணீல போட்டு நம்ப திருப்பி எடுத்து வச் ச்சிக்கலா அதுக்கப்புறோ அதோட நீங்க வந்து கான்ஃபிளவர்க்கு சோளமாவு இருக் கில்லைங்களா சோளமாவு அது வெறு மூனு ஸ்பூனு அரிசி மாவு ஒரு மூனு ஸ்பூனு அதுக்கப்புறோ வந்து மைதா மாவு ரெண்டு ஸ்பூனு
ஓகே மைதாமாவ் கண்டிப்பா கலக்குனுமோ
மைதாமாவு கொஞ்சோ கலந்திங்கன்னா உங்களுக்கு அந்த வந்து கிரிப்பு கெடைக்கு எப் ப்டின்னா அது வ அதுல்யோ ரொம்போ ஆமா கட்டித்தன்ம கெடைக் க்கு அதே மாரி ப்பு நா மூனு ஸ்பூனுன்றது வந்து சின்னதா இருக்கிற ஒரு க பூ கோசுக்கு பெருசாநன்னு அதுவே நீங்க டபுளா எடுத்துக்கலா
ஓகே
அது மொதல்ல வந்து அ அத தனியா எடுத்து க தோளமாவு மைதாமாவு அதுக்கப்புறோ ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசிமாவு இதெல்லா சேத்து அது கூட க இது சோயா சாஸ் இருக்கு இல்லிங்களா சோயா சாஸு ஆமா சோயாசாஸு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறோ உப்பு அதுக்கப்புறோ வந்து ஃபுட் கலரு
கலர் ஏட் பண்ணுமோ கண்டிப்பா ஏனா சில பேர் விரும்பமாட்டாங்க கலர்
அதுக்கு நீங்க என்ன பண்ணனு கேஷ்மீர் சில்லி பவுட்ருன்னு ஒன்னு வரு து இல்லிங்களா கொ காஞ்ச அந்த பவுர்ரு போ இது போட்டீன்னா அது மழகாதா அதனால வந்து அது ஃபுட் கலர் ஒன்னு எஃபெக்ட் ஆவாது அது
கலர் குடுக்கு அந்த ரெட் கலர
ஆமா அதுத்து அதுல அதுல வந்து காரத்தன்மை இருக்காது கலருது குடுக்கு நெறையா அதனாலுமே இங்கே மே நீங்க ஓட்டலுங்கலெல்லா பாத்தீங்ன்னா அந்த மாரி விஷ்யந்து நெறைய யூஸ் பண்ணுவாங்க நெறைய உபயோகப்படுத்துவாங்க ஆமா ஆமா அப்ப வந்து இந்த கேஷ்மீரி சில்லி பவுர்ரு அப்புறோ நம்புளுக்கு வேண்டிய அ காரத்துக்கு ஏத்த மாரி கொஞ்சோ ம மளகாத்தூளு கொஞ்ச பெப்பர் தூளு ம் முடிஞ்சா உங்களுக்கு வெள்ள குறுமெளகு இருக் க்லிங்களா அ அந்த பவ் து அந்த பொடியு யூஸ் பண்ணீங்கன்னா இன்னு வந்து அந்தளுடைய ஃபிளேவர் வந்து நல்லா கெடைக்கு இல்லயா நம்புளுக்கு நார்மலா நம்ப எப்புமே வீட்ல யூஸ் பண்ற கருப்பு மிளகு இருக்கு இல்லிங்களா அத பவுடர் பண்ணி அது கண்டிப்பா நீங்க வந்து மெளகு படர் சேத் த்தே ஆகணு அப்பதா இந்த கா பூகோசோடைய ஜீரண தன்மைய வந்து இத வந்து கொஞ்ச சீக்கிரோ சரி பண்ணிடு செரிமான சீக்கிர ஆகு அதே மாரி டேஸ்ட்டு உங்களுக்கு குடுக்கு அப்புறோ உப்பு ஆமா ஆமா உப் உப்பு போட்டு ஒ கொஞ்சூண்டு எண்ண போட்டு எல்லாமே மிக்ஸ் பணு நல்லா கலந்துடனு கொஞ்ச தண்ணில்ல ஒ அந்த எ நம்ப சோயா சாசு சில்லி சாசு டமேட்டா சாசு இந்த மூனுமே ஊத்தணு அதுல அப்பதா உங்களுக்கு அந்த ஃபிளேவர் கெடைக்கு கண்டிப்பா
ஆமா அந்த அந்த இதெல்லானா இன்னு கொஞ்சோ டேஸ்ட்டு நல்லா ஆ கரெக்ட்
ஏனா சைனீஸ்ஸுனாலே உங்களுக்கு அந்த மூனு சாசோடைய மீம் இம்பார்டன்ட் தா வரு முக்கியத்துவோ வந்து அதிக அதுல
ஆமா அது போடலனா அது கெட்டு கெட்டு போயிட்டு ஆமா கரெக்ட்டு
அப்ப அது ரெண்டு அது மூணையும் அதுல ஊத்தி எல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கலந்து வெச்சி ட்டு நல்லா எண்ணெ சூடான ஒன்னே ஸ்லோ பண்ணிடுங்க
ஓகே எண்ணெ சூடானா நல்லா என்ன சூடனா ஆட்டோமேட்டிக்க ஸ்டவ்வ ஸ்லோ பண்ணினு நம்
ஸ்லோ பண்ணின்ணு அப்பதா உங்களுக்கு வந்து இந்த அ பூ பூ கோசு போடும் போது வந்து தீயாது இல்லன்னா நீங்க ஹைலயே வெச்சீங்கன்னா டக்குன்னு மேல வந்து தீஞ்சிடு உள்ள வேகாது ஆமா உள்ள வேகாது அப்புறோ வந்து ஒன்னுக்கு ஒண்ணு ஒட்டிக்கு சிலது வந்து ஒண்ணுக்கு ஒன்னு ஒட் டிக்கு இல்லன்னா கரிஞ்சு போயிடு அதனால நம்போ எப்புமே அனல வந்து நல்லா சூடு பண்ணிட்டு அனல கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறோ நீங்க உப்பு போ போட்டு ரெண்டு ரெண்டு மூனு மூனா போட்டு எடுத்துரணு அது வே அத பல பொறிச்சு எடுத்த உடனே நீங்க என்ன பண்ணனா தனியா ஒரு கொஞ்சூண்டு எண்ணெ ஊத்தி பூண்டுருக்கு இல்லிங்ளா ஒரு நாலஞ்சு நா ஆமா நாலஞ்சு வெள்ள பூண்ட வந்து பொடியா நறுக்கி அ எண்ணெயில போடணு அதுக்கப்புறோ வந்து வெங்காயத்தாள்ன்னு சொல்லுவாங்கல்ல
ஆ வெங்காயத்தள் வெங்காய சின்ன வெங்காயத்து மேல தாளா வரு கரெக்ட்
ஆமாமா ஸ்பிரிங் அனியன்னு சொல்லுவாங்க அது வந்து பொடியா நறுக்கி வெச்சுக்கணு அப்புற வந்து நம்பளுக்கு கொடமெளகாய் கேள்விப்பட்டுருக்கீங்களா
ஆ இது தெரியு தெரியு கொடமொளகாய் மேக்சிகம் மேக்சிகமா மேட்சிங் அ கேப்ஸிகம் ஆ ஓகே
அது வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்கொயர் மாரி ஒரு நம்ப எப்டி நம்ம ஒவ்வொருத்தரு பெருசா விரும்புவாங்க ஒருத்தருச்சு ஒரு மீடியம் சைஸா ஒரு சின்ன ச ஒரு அளவா க கட் பண்ணிக்கணு அது ஒரு மொளகா அப்புறோ வந்து பெரிய வெங்காயருக்கு இல்லைங்களா அதே மாரி நம்ம கொட மொளகாவே எந்த அளவுல வெட்டனமோ அதே மாரி இதையு நறுக்கிக்கணு நறுக்கி தனித்தனியா பண்ணிக்கணு தனித்தனியா ஆ எ உ நாலு நாள் இதெல்லா ஒன்னா சேந்திருக்கு இல்லைங்களா அதெல்லாமே தனித் தனியா பண்ணிட்டு இந்த வெங்காயோ வதங்குன வொன்ன பூண்டு வதங்கின ஒன்னே இந்த இது இந்த காய்கறி எல்லா போட்டு கொஞ்ச சோயா சாசு சில்லி சாசு அப்புறோ அ அந்த டொமேட்டோ சாசு போட்டு நல்லா கலந்துரணு கலந்து கொஞ்சோண்டு அ தண்ணி ஊத்தி கொதிக்க வெச்சுட்டு கார்ன்ஃப்ளவர் கலந்து அது மேல ஊத்தி இந்த கா காய்கறி யெல்லா போட்டு அதுக்கப்புறோ வந்து இந்த இது இருக்குல்லைங் பொரிச்சு வெச்சிருக்கோ இல்லைங்ளா கோபி மஞ்சூரியன் அந்த அந்த ஃப்ரை பண்ண சில்லி அந்த பூ இ பூ இது என்னது ம் ம் பூக்கோசு இருக்குல்லைங்ளா அத எடுத்து அதுல போட்டுட்ணு அதுல போட்டு நல்லா கலந்துட்டு நீங்க எடுத்து சாப்பிட்டிங்கனா ரொம்ப அருமையா இருக்கு வேனுன்னா அது மேலக் கூடோ கொஞ்ச லைட்டா மெளகுத்தூளு தூவிக்கலா
ஓகே நீங்க சொல்லும் போதே நா இத சாப்பணுனு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு நா இத கண்டிப்பா எங்க வீட்ல செய்ய செய்ய சொல்ற இல்ல நானே ட்ரைப் பண்ணி செய்வே கண்டிப்பா நா இத சாப்பிட்டு உங்ககிட்ட அடுத்த வாட்டி நா பேசும்போது கண்டிப்பா இன்னொரு வாட்டி பேசுவோ உங்ககிட்ட பேசினதுல ரொம்ப சந்தோஷோ
எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது சசோதரனே
மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம்
ம்ப நன்றி வணக்கம்